ம்
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
சேரி
இப்ப என்னா பண்றீங்க
இப்போ ரெஸ்ட்டு சாப்ட்டுட்டு ரெஸ்ட்டு
ஒ சாப்ட்டுட்டு ரெஸ்ட்டு
ஆமா நீங்க என்னா பண்றீங்க
நம்ம பெட் ரெஸ்ட்டு
ஒர்க் எதுவு போலயா
இல்ல போய்ட்டு இப்பதா சாப்புட வந்தே சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரோ இருந்துட்டு
ஓ மதியான வீட்டுக்கு சாப்புட வந்துருவீங்ளா பக்கத்துல தானா ஒர்க் பண்ற எடோ
ஆமாமா ரெண்டு கிலோமீட்டர் தா
செரி அப்ப வந்துட்டு திரும்ப எப்போ திரும்ப போணு போணுமா இல்னா அவ்ளதானா ஒர்க்கு ஐயோ அப்பா அந்தளவுக்கு எந்த வேலப்பா எனக்கு ஏதாவது வேல இருந்தா சொல்லுங்க ரொம்ப ஜாலியான வேலயா இருக்கே
இல்ல கஸ்டமர் இருந்தாதா நமக்கு அங்க வேல கஸ்டமர் வந்தா நமக்கு கால் பண்ணுவாங்க
கால் பண்ணுவாங்க அப்பபோய் அட்டன் பண்ணா போது அவ்ளதே சேரி சேரி இல்ல நார்மல் டைமிங் எத்தன மணிக்கி எத்தன மணி வர
அப்டியல்லா ஒன்னு கெடையாது நா இப்ப பாத்தீங்கன்னா கால்லேயே பதினோரு மணிக் போனே
அ
அ பாருங்க ஒன்ற மணிக் சாப்ட வந்தே அது எனக்கு கொஞ்ச பேங்க் ஒர்க் இருந்ச்சு அப்டியே பேங்க்ல போ பேங்க் ஒர்க் முடுஸ்ட்டு
ம் ம்
ம் வந்து சாப்டுட்டு அப்டியே வீட்டு படுத்துட்டே
அவ்ளோதே இப்ப ஃபோன் பண்ணா போய்க்க வேண்டிதே சரி ஃபோன் வர்றதா இருந்தா எத்தன மணிக்கி எத்தன மணி வரைக்கு ஃபோன் வரு கஸ்டமர் வந்துட்டாங்கன் சொல்லிட்டு
இல்ல இல்ல அப்டி பாத்தீங்ன்னா ஒரு சிக்ஸ் தேர்டி சிக்ஸ் ஓ கிளாக் அவ்ளதா
அவ்ளதா அதுக்கப்பறோ வராது
அதுக்கப்பறோ கல்லு கலரு தெரியாதுல்ல
என்ன ஒர்க்கு
கிரானட் மார்கிங்கு கிரானட்டு்
ஓ சரி சரி கிரானைட் நாங்க இப்ப வீடு கட்டிக்கிட்ருக்கோ
சூப்பரு
அதுக்கு கிரானைட் கிரானைட்னா ஏ வீட்டுக்காரங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்க்ஷனே இல்ல இது நல்லா இல்ல படி இந்த நம்ம ஸ்டெப்புக்கு போட்றதுக்கு அவங்க ஒரு மாரி ஏம் பண்ணாங்க ஆனா எங்க கெடச்சது பிளாக் கலர் தா பிளாக்ல வந்துனே டிசைன்ஸ் எதுமே இல்ல அ அது என்ன சொல்லுவாங்க கொஞ்சோ சொரசொரன்னு இருக்க மாரிதா இருந்துச்சு அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல மாத்திர்லாமா மாத் த்திர்லாமான்னு கேட்டுட்டே இருக்காங்க
ம் கிரானைட்டுங்களா இல்ல டைல்ஸா
டைல்ஸ் இல்ல கிரானைட்டு வீட் வீட்டுகுள்ள ஃபுல்லா டைல்ஸு வெளில படி இரு நம்ம இந்த ரா ராஜ நெல இருக்குல ராஜ நெலேல ரெண்டு படி போட்ருக்கோ நீளம்மா அந்த படி ஆ பிளாக் கலரு
அ லெதர் ஃபினிஷிங்கு
அவங்க ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இது எப்டி ஷைனிங்கா இருக்கு பாரு நம்ம வாங்குனது இப்டி இருக்கு நல்ல இருக்காதா நல்லா இருக்காதான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதல்லா ஒன்னு இல்ல நல்லாதா இருக்கு போட்டா நல்லாதா இருக்கு போட்டு பாலிஷ் பண்ணா நல்லாதாங்க இருக்கு அப்டினு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்கே அப்போ வாங்கும் போதே ஒயிட் மாரி வாங்கிருக்கலா இல்லனா வேற கலர் மாரி வாங்கிருக்கலா டிசைன் வச்சு சே மார்பல்ஸ்ல அந்த அந்த மாரி வருது இல்லே வாங்கி வச்சிருக்கோ இன்னும் ஃபிட் பண்ணல
அது என்ன கலர்னு கொஞ்சோ போட்டோ புடிச்சு அனுப்புறீங்களா
போட்டோ எடுத்தா அனுப்ச்சு விடுறே இன்னக்கி கால்லே கூட போனே வீடு கட்ற எடத்துக்கு அதா பாத் ஆமா இங்கிருந்து கொஞ்சோ தூரோ நடந்து போ முடியாது நாங்க
வேணா வேணா வேணா இல்ல இல்ல வேணா வேணா கால் வலிக்கு இப்ப போவாதீங்க
போ முடியாது எங்க வெயில் கொளுத்துது போனோம்னா அவ்ளோதா எரிஞ்சிர வேண்டிதான் வெயில்ல சரியான வெயில் அடிக்கி இருந் வெயில் பயங்கரமா அடிச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு அஞ்சி நிமிஷத்துல டக்குன்னு இருட்டிட்டு வந்து மழ வந்துரும்
ம் எங்க ஊர்ல எல்லாம் அப்டி மூடிக்கிட்டே இருக்கும் மைல்டா
ஆ இங்க வந்து காலநிலையே கணி க்கவே முடியாது கொடைக்க இதுக்கு கொடைக்கானல் மலைக்கு கீழ் கீழ தா இருக்கோ வெயில் பயங்கரமா அடு ச்ச மாரி இருக்கு திடீர்னு அப்டியே இருட்டிட்டு அட் மழ கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திரு அப்டிதா போய்கிட்
இப்ப நீங்க திண்டுக்கல்ல தா இருக்றீங்க
திண்டுக்கல்ல ஒரு திண்டுக்கல்ல திண்டுக்கல்லுக்கு போறதுக்கே எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒன் ற மணி நேரோ ஆகு நா திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்றே திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு ஊரு ஆ எங்க ஊர்ல இருந்து திண்டுக்கல்க்கு ஒன்ற மண் நேரோ ஆகு
இந்த உங்களுக்கு எனக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அந்த அந்த மாரி இருக்கு
அந்த அளவுக்கு இருக்கா கொடைக்கானல் மழை ஏறோல கொந் அது என்ன சொல்லுவாங்க கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் ஒரு இது காட் ரோடு காட் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல தெரியுமா அதல்லாம் தெரி கொடைக்கால போனதே கெடையாதா நீங்க
ம் ம்
என்ன சொல்றீங்க கொடைக்கானல் போனது இல்லையா
ம் போனது இல்லக்கா
ஊட்டி
ஊட்டியும் போனது இல்லக்கா
அப்ப எங்கதான் பெய்ருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள
அங்க வந்ததுனாக்க நானு லாஸ்ட்டா காரமட வரைக்கு வந்திருக்கே
காரமடை காரமடையிலதா எங்க அண்ணி ஒருத்தங்க இருக்காங்க வி ஓ வா இரு க்காங்க ஒரு ஸ்கூல்ல என் வீட்டுக்காரங்களுக்கு தங்கச்சி இப்ப கூட நாங்க ரீ சண்ட வந்துருந்தோம் ஒரு ஜூன் பத்தாந் ஆஹா ஆமா ஜூன் ஒன்னா தேதியோ இரண்டா தேதியோ வந்திருந்தோம் அங்க அங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்தது பால்காய்ப்பூ வீடு ஆ சிறுமுகை தெரியுமா
திரு திரு
சிறுமுகை
திருமுகை ஆமா
ஆ சிறுமுகைக்கு வந்திருந்தோம் நா கரெக்டா சொல்லல நீங்க கோயமுத்தூர் தான்ட்டு
ம் நாங்க கோயம்புத்தூர் இல்லைங்க்கா
ஆ
நீங்க இங்க நீங்க ப கோயம்பத்தூர்லாம் கிடையாது
சேரி எங்கயோ ஒண்ணு சொல்ல மாட்டீங்க சேரி விடுங்க
இல்ல சொல்லாமல இல்ல
ம்
கிரானைட்னாலே எங்க ஊரு தா அதே மாரி மாம்பழனாலு எங்க ஊரு தா
ஏ கிரானைட்டுன்னா எனக்கு தெரியல ஆனா மாம்பழத்துக்கு ஒரு ஊரு சொல்லுவாங்களே சேலமா
சேலத்துக்கு எங்களுக்கு ஒரு ஹண்ரட் கிலோமீட்டர்ஸ் சேலத்து மாம்பழனு எங்க ஊர வச்சிதாம்மா எங்க ஊர வச்சிதா சேலத்து மாம்பழனு பேர் வந்ததே
அதா அது எனக்கு பேர் டக்குன்னு எனக்கு ஞாபக வர மாட்டேங்குது ஆனா இருக்கு மைண்ட்ல இருக்குது ஆனா அது எனக்கு
மாவட்டோ
கிருஷ்ணகிரியா சேரி சேரி சரி கிருஷ்ணகிரி அங்க எங்கயா என்னது அது என்ன அங்கயாது போயிருக்கீங்ளா என்னது பரிசெல்லா ஓட்டுவாங்களே பரிசில் ஓட்ற எட என்னது கிருஷ்ணகிரி பக்கத்துல ஓசூர் கிருஷ்ணகிரி ரி ஆ கொடைக்கானல் போயிருக்கீங்ளா
ஆ ஒகே அ ஐயோ அங்கல்லா போயிருக்கோ நாங்க இல்லல்ல ஆமா நாங்க கோவா தாய்லாந்து
ஆ ஓ ஒன்லி இண்டர்நேஷ்னல் டூர் தா லோ லோ லோக்கல் ப்ளேஸே கெடையாது
இங்கதா வர்ல இங்கதா ரொம்ப கஷ்டமே
அதா லோக்கல் டூர்ஸ்ல்லா கெடையாது ஒன்லி இன்டர்நேஷ்னல் நேஷ்னல்
இல்ல ஆச இங்கல்ல இங்க போகணுனு ஆச கண்டிப்பா வந்துருவோ
நாலா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தாங்க சுத்திருக்கே எங்கேயுமே போனது கெடையாது ஒரு பக்கத்துல மலேசியா சிங்கப்பூருக்காது கூட்டு போங்ககன்னா அது கூட கூட்டு போமாட்றாங்க சரி அதாது பாஸ்போட் வீசா பாஸ் போட் வீசா ஊருக்காது கூட்டு போங்க டெல்லிக்காது கூட்டு போங்கன்னா அதுவு கூட்டு போ மாட்றாங்க
ம் இல்ல நம்ம இந்தியாக்குள்ள எங்க போனொனாலே நமக்
அதா அதுத்தா நா சொல்றே இந்தியாக்குள்ளயாது கூட்டு போங்க இந்தியாக்குள்ளயாது கூட்டு போங்க பாஸ்போட் விசா தேவல்ல இந்தியாக்குள்ளேயாது கூட்டுப்போங்க ஒரே ஒரு தட ப்ளைட்லயாது ஏத்தி நெலக்கோட்டல திண்டுக்கல்ல இருந்து ஏத்தி தூத்துக்குடிக்காது எறக்கி வுடுங்ககன் சொல்லிருக்கே ப்ளைட்ல
ஓ இதுவரைக்கு நீங்க கீழ நின்னு மேல அனாந்து வாய
வண்ணா இன்னு பாத்துட்தா இருக்கு நுப்பது வயசு ஆவுது நுப்பது வயசு வரைக்கும் மேலதா பாத்துகிட்டு இருக் இருக்கங்க அப்டியே கால நுப்பது வயசு போயிருமோன் பயமா வேற இருக்கு
அப்டியெல்லா ஒன்னு நெனக்காதீங்க
இங்கறந்து சென்னைக்காது போய்ட்டு சென்னைக்காது போயிட்டு வருவோ ப்ளைட்ல ஏறி கால வச்சு ஃப்ளைட்ல ஒரு ரவுண்டாது போய்ட்டு வருவோனு சொல்லிட்டே இருக்கே நானு கல்யாணாயி சரி கல்யாணத்துக்கு முன்னால கஷ்டப்பட்டோ அம்மா வீடு வந்து கஷ்டோதா அந்தளவுக்கு வசதிலா கெடையா சரி கல்யாணம் பண்ணி வந்த எடொ நல்ல எடொந்தா அப்போ அவங்களாது கூட்டு போலால
ம் ம்
சேரி
கொஞ்ச அன்பா கொஞ்ச அன்பா பொருமியா ஆமா இல்ல
சொல்லியாச்சு அவங்க எதாது நம்ம எதாவது கேட்டா அதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லிடுங்கன்னு செல்ல ஃபர்ஸ்ட்டு கேட்டே அப்ப பெரிய பைய பிரகனன்ட் ஆயிட்டே அப்போ இல்ல கொழந்தை பெறக்கட்டும்ன்னாங்க அதுக்கப்பற ஒடனே இன்னோறு பைய அதுவு கொழந்தைய பாக்கனு சின்ன பசங்க வச்சுட்டு போக முடியாது வேற இப்படியும்படி ஒரு ஒரு இதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க
ஆ
ஆமா அதா பிள்ளைள் வளரட்டு பிள்ளைள் வளரட்டு ஆமா பிள்ளைல் வளரட்டு பிள்ளைல் வளரட்டுன்ட்டு பிள்ளைல ஒரு காரணமா சொல்றாங்க
ம்
ம் ஆ
இல்ல அவங்க இப்ப இருக்கும்ற போதே நீங்க போனதா போன மாரி அதுக்கப்பற அவங்க வளந்ததுக்கப் அவங்க இன்னு ஸ்கூல் பீஸ் அதிகமாகு காலேஜ் பீஸ் அதிகமாகு அவங்களுடைய தேவைகள் இன்னு அதிகமாகு
ஆமா இப்பமே எல் கே ஜி யு கே ஜிக்கே முப்பதாயிர இருவத்தஞ்சாயிர முப்பதாயிர வாங்குறாங்க
ம் சோ அத பாப்பீங்களா இல்ல இத பாப்பீங்களா அப்டில்லா உங்களால டைம் ஸ்பெண் பண்ணவே முடியாது சான்ஸ்சே இல்ல எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு இல்ல எல்லாத்துமே ஒரு
நேரம் காலம்
ஆமா அது அதா அதாண்டி நம்மளால எதுமே பண்ண முடியாது எல்லாமே அந்த லிமிட்குள்ள தா
ம்
அப்டி நம்ம செஞ்சாலே இந்த உலகம் நம்ம ஏத்துக்காது அந்த மாரி சுச்சுவேஷன் தள்ளப்பட்டுருவோ ம் சோ நீ இப்பவே என்ஜாய் பண்ணிக்கங்க
ஆமா அது வீடு வேற கெட்டிக்கிட்டு இருக்கோமா பைசா நொறைய செலவாகுது ரெண்டு மாடி கட்றோ கீழ மேல
எப்படி என்னோடைய கணிப்பங்க ஒரு டூ க்ரோஸ் கண்டிப்பா நீங்க போட்றுக்கணு
ஆமா அப்டியே பணத்தை எடுத்து போட்ட மாணிக்கே தா இருக்கு இப்போ இப்பதா டைல்சே ஒட்டி முடிக்க போராங்க டைல் ஒட்ற வேலை இன்னோ ரெண்டு நாள் இருக்கு அதுக்கப்பறந்தா கார்பன்டர் வேலையே இருக்கு கார்பென்ட்ருக்கு வேல ஆ உள்ள புல்லா டைல்ஸ் ஒட் ட்டோம் வெளியில வந்துட்டு நம்ம அது என்னது போர்டிக்கோ போர்டிக்கோக்கு புல்லா கல்லு கல்லு பதிச்சிட்டோம் அந்த டைல்ஸ் போட்டுட்டு ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டுறாங்கல்ல அந்த கேப் தெரியக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வேல இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு அந்த கம் போட்டு ஒட்டுவாங்கல்ல அத‌ என்ன நடுநடுல கேப் தெரியக் கூடாதுன்னு சொல்லிட்டு ஆ அந்த வேல நடந்த
இப்ப ஜாயின் பண்றதுக்கு
ஆமா
ம்
அந்த ஒர்க் பண்ணிட்ருக்காங்க இன்னு பெண்டிங் ஒர்க்னா அந்த படியில மார்பிள் கிரானைட் ஒட்றது கீழையு மேலையு படியில கிரானைட் ஒட்ற வேல
கிராண்ட்ல எங்க எடுத்தீங்க
இங்க லோக்கல்லே எடுத்துக்கிட்டோ நாங்க
என்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு
ஏ அது எனக்கு தெரியலையே அதெல்லா கேக்கல
இங்க எல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னாங்க எப்பது ரூபா சொன்னீங்க இல்லயா
ஆமா
இங்கெல்லா பாருங்க எயிட்டி ஃபைவ் எயிட்டி நைன்டி நைன்டி ஃபைவ் அவ்ளோதா
ஆ ஆனா சம வெயிட்டா இருந்துச்சு ஆ சம வெயிட்டா இருந்துச்சு தூக்கவே முடில
நாங்கலா அந்த ஒரு கல்ல ஒரு ஆள தூக்குவோ
எப்டி தூக்குவீங்க அத ஏ வீட்டுக்காரங்களுக்கே தூக்க முடில ப்டி புடுரி நாங்க இன்னைக்கு காலேல எடுத்து பாத்துட்டு ஏ புடுரி புடுரி கால உழுந்துறபோது யோ அப்டினாங்க ஆ
சும்மா சொன்னே ஒரு ஆளா தூக்க முடியது ரெண்டு பேரு தூக்குவோ
ஆ ரெண்டு பேர் தூக்கலா அது வேற வேல பாக்குற பசங்க வேற சின்ன பசங்கல்லா இருக்காங்கல அவங்களால தூக்க முடியல இவுங்களு சேந்து ஒரு கைபுடுச் தா தூக்கிகிட்டு இருந்தாங்க கிச்சன் ஒர்க் ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓரளவு அந்த மார்பில் கிராமைட் கிரானைட் மட்டுந்தா படியில மட்டுமந்தா ஒட்டணு அப்பற ஃபுல்லாமே எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு கார்பன்டர் ஒர்க்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வேல இருக்கு
கண்டிப்பா கிரகபிரேஷம் பண்ணும்போது கூப்டுங்க
வந்துருங்க கண்டிப்பா ஆவணி மாசோ ஆவணி ஆவணி மூணாவது மா மூணாவது வாரோ
ஆடி மாஸ் செய்ய மாட்டிங்கல அவணில்
ஆஹா ஆடில நாங்க எதுமே செய்ய மாட்டோம் ஆவணிதா
இல்ல ஆடில நீங்கள் இல்ல யாருமே செய்ய மாட்டாங்க
ஆமா லாவணிதா
ம்
ஆவனி மாச பண்ணிர வேண்டி தா வந்துருங்க
நல்லது என்ன என்ன சமையல்
வெஜிடேரியன் தா
எனக்கு மட்டு தனியா நா நான்வெஜ்
நா நான்வெஜ்‌ நான்வெஜ் நான்வெஜ் கிரகப்பிரவேசப்ப யார் செய்வாங்க
அததா ஒல்ற வீட்ல செய்யாதீங்க எங்களுக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிடுங்க ஓகே சூப்பரு
சேரி சேரி வந்துருங்க கண்டிப்பா
கண்டிப்பா வருவோ நம்பர் சேவ் பண்ணிக்கிறோ எப்போமே கான்டக்ட்
சேரி
ஓகே
சே வச்சுறவா
புரியல
வச்சுரவா
அப்டி சொல்ல கூடாதே அது சொல்ல கூடாது
சொல்ல